வணக்கம் ச சகோதரி கேக்குதுங்களா ஹலோ சகோதரி பேசுறது கேக்குதா ஆ கேக்குதுங் சகோதரி வணக்கம் சகோதரி உங்களுக் கேக்குதுங்களா என்ன பண்றீங்க சகோதரி என்ன பண்றீங்க சகோதரி
இந்தோ
சகோதரி நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஒலி குறைவா இருக்கு சகோதரி கொஞ்சொ நல்லா ஆ நல்லா இருக்கே சகோதரி நீங்க பேசுறது ஒலி குறைவா கேக்குது
ஆ இந்த ஒரு நிமிஷோ இருங்க வெள்ல வரே
ஆ ஓகே சகோதரி
இப்ப கேக்குதுகா
ஆ கேக்குது சகோதரி உங்களுக்கு கேக்குதுங்களா பேசுறது
ம் சாப்ட்டீங்ளா
ஆ நல்லா இருக்கே சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க
ஆ ம் எதோ இருக்கோ வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காங்களா
ஆ வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்க சகோதரி தம்பியு நல்லா இருக்கா உங்க வீ ட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா பாப்பா நல்லா இருக்காளா
ஆ நல்லா இருக்காங்க ஸ்கூல் போய்
ம் சாப்ட்டீங்களா சகோ ஓ சேரிங்க சகோதரி ஸ்கூல் போயிட்டா மணி ஒன்பது மணி ஆச்சுல்ல சேரிங்க சகோதரி
நீங்கதா சாப்பிடல நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல சகோதரி நானு இனிமேல்தா சகோதரி சாப்பனு தம்பிக்கு எதாவது உணவு குடுத்துட்டு அவன அவன வந்து ரெடி பண்ணிட்டு தா நா அடுத்தது சாப்பிடணு
ஆ சரி ச
என்ன சகோதரி சமையல் பண்ணீங்க இன்னிக்கு
இன்னைக்கு பா பாப்பாவுக்கு தயிர் சோறு சாதோ வெச்சு குடுத்துவிட்டே
ஓ சேரிங்க சேரிங்க சகோத
எனக்கு சாம்பார் வெச்சே ஆ பாப்பாக்கு வந்து இன்னைக்கு மீல் மேக்கரு ஆமா மீல் மேக்கரு பாப்பாக்கு அதா கேட்டாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி அது நீங்க வந்து வறுவல் மாரி பண்ணி குடுத்
ஆமா அது மாரி பண்ணிக்குட்தா சாப் டு வந்துருவங்க அதுதா கேட்டாங்க அவங்க உருளக்கெழங்க சாப்ட மாட்டா
டிங் ஓ உருளக்கெழங்கு புடிக்காதுங்களா சகோதரி அதிகமா வந்து எல்லாரு உருளக்கெழங்கு தா புடிக்கும்பாதாங்க உங்க பொண்ணு வித்தியசமா இருப்பா போல உருகெழங்கு புடிக்கா
ஸ்கூளு க்கு அடிக்கடி அவங்க அதையே செஞ்சு கொடுத்ததுனால என்னவோ தெரில இப்ப கொஞ்ச நாளா உருளக்கெழங்கே சாப்டமாட்றாங்க
ஆமா சகோதரி நம்ம எந்த உணவு நம்ப அதிகமா சாப்புரோமோ கொஞ்ச நாளைக்கு அப்றோ அந்த உணவு நம கொஞ்ச நாள் சாப்புடவே பிடிக்காது அதுக்குக்கப்பறோந்தா நமக்கு சாப்பாட புடிக்குன்னு சொல்லுவாங்க
இப்ப மீல் மேக்கர் தா இப்ப கொஞ்ச நாளா மீல் மேக்கரோட அந்த ருசி தெரிறதுனால அது அதுதா கே க்குறாங்க எஸவாழக்கா விரும்பி சாப்புடுவாங்க
ஊத்தி நீங்க எப்டி சகோதரி பண்ணுவங்க வருவல் மாரி பண்ணுவீங்களா இல்ல சிக்கன் சிக்ஸ்டிஃபை மாரி எண்ணையில பொறிச்சு எடுப்பீங்களா
ஆமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி அது எப்டி சகோதரி நீங்க பண்ணுவீங்க ரெசிபி
ரெஸிபி வந்த மீல் மேக்கற் அந்த சின்னதுதா வாங்குவே நா அப்ப ரொம்ப பெருசு வாங்க மாட்டே
இல்ல சகோதரி அந்த வறுவல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா சகோதரி வந்து இப்ப நல்லதுன்னு சொல்லாங்க பெருசு வந்து நல்லா இருக்காதுனும்பாங்க ஏன்னா பெருச வந்து ரொம்ப பெருசா இருக்கு
ஆமா அது வந்து இந்த குருமா உருளக்கெழங்கு குருமா எல்லா செய்யறோல அது மாரி போட்டா அது நல்லா இருக்கு விஜிடபிள் பிரியாணி க்கு நல்லா இருக்கு அது நா சின்னதுதா வறுவல்க்காக சின்னதுதா வாங்கிப்பே ஏன்னா அதுதா மசாலா ஹ கொஞ்சோ இதா இருக்கு மொறு மொறுனு அது வறுத்து கொடுக்குறதுக்கு நல்லா இத ஆ பிள்ளைங்க சாப்பறதுக்கு நல்லா இருக்கு அப்டிங்கிறதுனால சின்னதுதா வாங்கிக்கிறது ஆமா அது கொஞ்ச நேரோ ஒரு பத்து நிம்ஷோ தண்ணில பச்ச தண்ணியிலயே ஊற வெச்சிருவே நா பெருசா இருந்துச்சுனாதா சுடு தண்ணில போடுவே ஆமா இது பச்ச தண்ணியில ஊற வச்சாலே சின்னதா இருக்கதுனால பச்ச தண்ணியிலேயே ஊற வச்சிருலா அது சுடுதண்ல வச்சோம்னா ரொம்ப ஊறிடுது
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
அது மொறு மொறுன்னு வறுக்கறதுக்கு அது இதாக மாட்டுது தண்ணி போய் ஃபுல்லா உள்ள கோத்திட்டுருக்கதுனால
அத நீங்க வந்து சகோதரி நல்லா நீங்க வந்து இல்ல சகோதரி தண்ணி நீங்க நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பத்து நிமிஷோ நல்லா நீங்க ஒணத்தி விட்டு பண்ணிங்க நல்லாயிருக்குன்னு சொல்றாங்கிளே
ஆ இல்ல நா இப்ப பச்சத்தண்ணில வந்த சின்னது மட்டும் பச்சத்தண்ணில போட்டுப்ப பெருசா இருந்தா சுடுதண்ணில போட்டுப்ப
சேரிங்க சேரிங்க சகோதரி
இது ஒரு அஞ்சு நிமிஷோ கூட இல்ல ஒடனே ஊறிடுது பச்ச தண்ல போட்டோனா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ அதுக்காக அத போட்டு மசாலா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மாவுஸ் நல்லா கலர் மாவு போட்டு நா இல்ல நார்மலா இன்னைக்கு வந்து நா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா இல்ல மெளகாத்தூள் மஞ்ச தூள்ளு ஆ இஞ்சி பூண்டு கொஞ்சோ அ சால்ட்டு அது ம ட்டுதா போட்டு கொஞ்ச நேரோ இது பண்ணி பெரட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிம்ஷங்களு சே அப்டே எண்ணெய்ல போட்டு சிக்கன் வறுக்கற மாரியே தா போட்டு வறுத்து எடுத்து குடுத்து விட்ட அது லைட்டா கொஞ்சோன்டு கரூப்புல போட்டோம்னா அது நல்லா இருக்கும் அதனால அந்த அளவுப்புல கரோப்புல பொரியல் போட்டிருக்கும்போது அதுல கருவேப்புல உருவி போடுறது
ஆமா இல்ல சகோதரி இந்த இந்த மீன்மேக்கர் பண்ணுல இந்த எண்ணெயிலே வந்து பூண்டு தட்டி போட்ருனுங்களா சகோதரி
ஆமா இந்த மசாலா பெரட்டுறப்போ பூண்டு தட்டி போட்டுக்கலா கருவேப்லையு அதோட போட் டு நம்ம பெசெஞ்சு வச்சோன்னா அள்ளி போட்டுக்கலா இல்ல மறந்துட்டோ அப்டினா கூட நம்ம எண்ணையில இத அள்ளி போட்ட கையோட நம்ம ஒரு பூண்டு ஒன்ன தட்டி போட்டோனா அதுவு கருவேப்பிலையு போட்டோனா நல்ல வாசமா இருக்கு
சேரிங்க சகோதரி ஏ சகோதரி இந்த மீன் மேக்கர்ல வந்துட்டு அதிகப்படியான சத்துருக்குன்னு சொறாங்கன்னா ஆனா அது அடிக் கடிநம்ம எடுக்கிறது உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்களா சகோதரி
ஆமா இப்போ வந்து சத்து மாவு அரைக்கிறோம்ல வீட்டுக்கு சத்து மாவு தோசைக் கி அ களிக்கின்றது அதுலயே இப்ப வந்து மீன் மேக்கர் போடுறாங்க சோளம் போடுற மாதிரி மீன்மேக்கரும் போடுறாங்க அது சோயா பீன்ஸ்ன்னு சொல்றாங்களே அப்படியான்னு எனக்கு தெரியல
ஆமா சகோதரி அந்த
போடறாங்க
இல்ல சகோதரி எங்க ஊர் பக்ககோலாம் பாத்தீங்கன்னா மீன் மேக்கர் பண்ணுன்தா சொல்லுவாங்க கடையுலுமே மீன் சேரி பண்ணுன் தா எலுத சோயான்னு எழுதி குடுத்தோம்ன இந்த சோய பீன்ஸ்னு ஒரு பட்டாணி சைஸ்ல ஒன்னு தட்டக்கா சைஸ்ல ஒன்னு இருக்குல்ல சகோதரி
ஆமா ஆமா அந்த இத குடுத்தறாங்களோ
இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சோயா பீன் இங்கல்லா பாத்தீங்கன்னா மீன் மேக்கர் பண்ணுன் சொன்னா தா தெரிய
பண்றதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மன்னு எனக்கு தெரியல ஆ அது கரெக்ட்டா அது என்னன்னு தெரியல ஆனா சொல்றவங்க அப்படிதா சொல்றாங்க
ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சகோதரி நீங்க சொல்ற மாரி மீன் மேக்கர் பண்ணுன் தா சொல்றாங்க ஆனா வந்து எங்க மாமியார் வீட்டு சைடுல எல்லா இங்க எங்க கணவர் ஊரு சைடுல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மீன் மேக்கர் பண்ணுன்னு சொன்னா கடைலல்லா சிரிக்கிறங்க சோயான் தா சொல்ணுமாம அங்களா வந்து சோயான் தா சொல்றாங்க
சோயா சோயான் தா சொல்றாங்க அத ஆனா இங்கேயுமே மீன் மேக்கர்ன்னு தா சொல்லுவாங்க ஆனா சோயா அப்டின்னா அதுல உள்ள ஆனா சத்து அதிக தானே அதுல உள்ள ச சோயாவ இருந்தா அது சத்து அதிக தா ஆனா அது சத்துமாவுல போட்டு அடிக்க சொல்லி எனக்கு சொ சொன்னாங்க அதனால நா சத்துமாவுக்கு வந்து அத போட்டு அடிச்சே இந்த டயோ அடிக்கிறப்போ
சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ எல்லாமே கா கிலோ கா கிலோ வாங்கி அடிச்சே அதே மாரி அதையுமே கா கிலோ வாங்கி அடிச்சே சோளம் அது கம்பு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆ கேவர் மாவு ஆ பொட்டுகடல முந்திரி பாதாம் அந்த மாதிரி எல்லாமே
ஏ சகோதரி இந்த இதுல நீங்க சத்து மாவுலா அரச்சு கஞ்சி மாரி குடிப்பீங்களா இல்ல பால்ல கீது பவுடர் மாரி கலந்து கொழந்தைங்களுக்கு குடித்
கஞ்சி வந்து விரும்பி சாப்ட்ட மாட்றாங்க கஞ்சி வந்து விரும்பி சாப்ட்ட மாட்றாங்க பால்ல எல்லா கொஞ் எப்டி கொடுத்தாலு சாப்ட்ட மாட்றாங்க நா வந்து தோசையா ஊத்தி குடுத்துருவே
ஓ தோச தோச ஊத்துன தோச மாவுல வருங்களா சகோதரி இது
ஆ அரிசி நம்ம கொஞ்சோ போடணு அரைக்கும் போதே நம்ம கொஞ்சோ அரிசியு போட்றணு
அரிசி சகோதரி இல்ல கடைல வாங்குற அரிசி மாவு நம்ம க கலந்துக்கலாங்ளா தோச ஊத்தும்போது ஒரு கரண்டி கலந்து நம்ம நம்ம தோசமாவு இட்லிக்கி ஆட்டி வெக்கிற மாவு கூட கலந்துக்கலாமா சகோதரி இல்ல அதெல்லா கலக்க கூடாதுங்ளா
ஆ அப்டியு கலந்துக்லா நா வந்து அடிக்கும் போதே சேத்து அடிச்சிருவே அரிசியு போட்டு அடிச்சிருவே அதுல
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
அப்டியு பண்ணலா தோசமாவு நம்ம இந்த மாவோட கொஞ்சோ தோசமாவு கலந்து ஊத்துனா நல்லா மொருவல்லா வரு நா வந்து அரிசியுமே அதுல போட்டு அடிச்சிருவே இன்னு நம்ம இன்னமு வரல ஒரு தோச ஊத்தி பாக்குறோ வரல அப்டின்னா ஒரு முட்ட ஊத்திப்ப நா அதுல
அந்த மாவுல முட்ட ஊத்திக்கணுங்ளா சகோதரி ஓ அந்த மாவுல முட்ட ஊத்துனா எதோ முட்ட வாச அடிக்கா சகோதரி இது வந்து நவதானிய உணவுங்குற மாரி சொல்றீங்க அப்டிங்கம் போது
நவதானிய உணவு தா அது இந்த தோசகள்ல ஒட்டிக்கிட்டு செல டைம் வராது ஏன்னா எல்லாமே இந்த கேவர் தோச அவ்ளோ சீக்கிரோ நம்ம தோசகள்லேருந்தே வராது உளுந்து எல்லாமே போட்றதுனால வரு அதிகபட்சோ வரு நம்ம அரிசி போட்டுருக்கனால கண்டிப்பா வரு வரல அப்டின்னா நா முட்ட ஊத்திப்ப எப்பொழுதுமே ஊத்துவனு சொல்லல ஒரு தோச ஊத்தி பாப் ப்ப தோச ஒழுங்கா வரல அப்டின்னா முட்ட ஊத்திப்ப அதுல வெங்காயோ பச்ச மிளகா புதினா கொத்தமல்லி இதல்லா கட் பண்ணி போட்டுக்கலா அதுல
சகோதரி இதுக்கு சட்னி வந்து என்ன சகோதரி நல்லாருக்கு சட்னி எந்த மாரி சட்னி தொட்டு சாப்ட்டா நல்லாருக்கு
சட்னி மெளகா சட்னி நல்லாருக்கு நா வந்து தொவையல் தா பண்ணுவ புதினா தொவையலு கொத்தமல்லி தொலையல் கருவேப் பில தொவையல் அந்த மாரி எதாது தொவையல்லா பண்ணா அது நல்லா இருக்கு
ஆமா சகோதரி ஏனா வந்து இந்த மாரி இந்த மாரி டிஷ்க்குலா இந்த மாரி தோசைக்கெலா பாத்தீங்கன்னா சைடிஷ் வந்து நல்ல சுருக்குன்னு காரசாரமா இருந்தா மட்டுந்தா சாப்புட நல்லா இருக்கு நமக்கு
ஆமா அப்ப அது இல்ல அப்டின்னா இந்த நாத்தங்காய் ஊர்கானு அரப்பாங்கல்ல தேங்கா பட்ட மிளகா ஆ புளி உப்பு அத வச்சுட்டு நார்தங்கா ஊறுகா நம்ம உப்பு ஊருகா வச்சிருப்போல்ல
ஆ ஆமா ஸ் சகோதரி
அதுல புளி அளவுக்கு அது ஒரு புளி எந்தளவுக்கு போட்றோமோ அது அந்தளவுக்கு நம்ம போட்டோம்னா போது சும்மா வாசத்துக்கு அது நல்லா வாசமா நல்லாருக்கு அந்த மாரி தோசைக்கு அதுமே நா அறைப்ப
ஓ சேரிங்க சேரிங்க பரவால சகோரி வித்தியாசமான ஒரு சட்னிய சொல்லிருக்கீங்க அன் நீங்க சொல்ற மாரி அந்த தோசைகளுமே வந்து நல்லாருக்கு அது சாப்ட்டாலு ஒடம்புக்கு வந்து இந்த டெய்லி இட்லி தோச மாவு தோசையே சாப்புறதுக்கு இந்த மாரி
ஆமா அப்டி குடுத்தாதா இந்தோ நம்ம பச்சப்பயறு கொண்டக்கடல அதல்லா அவுச்சு குடுத்தம்னா ரொம்ப சாப்ட மாட்றாங்க நம்ம எவ்ளோதா குடுத்தாலு அதுல எப்டியு கொஞ்சோ வச்சுட்டு போயிறாங்க சாப்ட மாட்றாங்க அ வேனா போதுன் சொல்ட்டு போய்றாங்க நம்ம அடு ச்சு சத்தம் போட்டு அந்த மாரி குடுக்குற மாரி இருக்கு இது தோசன்னா அது என்னமோ விரும்பி சாப்ட்ருவாங்க அதான சாப்பாடு வேற வழி இல்லல்ல அதுனால அத குடுத்தம்னா சாப்ட்டுருவா அது இந்த மாரி தொவையல் பண்ணாங்கன்னா ரொம்ப புடிக்கு பாப்பாக்கு அதனால அதையே குடுத்துருவே
ஏ சகோதரி இந்த மாரி தோச பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்ளா ஒரு மாரி எப்டி இருக்
ஆ ஆ நல்லாருக்கு எல்லாமே நம்ம போட்றோ ல நெலக்கடல என்னென்ன வக இருக்கோ எல்லாமே நா போட்ருவ
ஓ சே எல்லாமே நீங்க சகோதரி கால் கிலோ கடைல வாங்கி நீங்க வந்து வட சட்டில வறுத்து கே மிஷின் ல குடுத்து அறை
ஆமா வருத்துருவேனா ஸ் நல்லா வருறுக்க மாட்டே பொடிக்கு வருப்போம்ல அந்த மாதிரி வரு க்க மாட்டே
சேரிங்க சேரிங்க சகோதரி
சும்மா லைட்டா சூடுக்காக அப்டி லைட்டா வறுத்துட்டு ஒரு வாசத்துக்காக வறுத்துட்டு கொஞ்சோ ஆர வச்சுடகொண்டு போய் மிஷின் ல அடிச்சிட்டு வந்துருவே
ஓ இப்ப நமம் கால் கிலோ பல்ப்ல இதெல்லா போடம் போது நமக்கு எத்தன கிலோ சஹோதரி வரும் நம்ப
அது வந்துரு நம்ம போடுற பொருள பொறுத்த இருக்கு அப்டி இல்லனா நம்ம பொருள கம்மி பண்ணிக்கலா நா காய் கிலோ காய் கிலோ கைக்குல போட்டு எடுத்துட்டு நா நெறயா இருந்துச்சுன்னா இப்ப நா அண்ணா வீட்டுக்கு லா எடுத்துட்டு போய் குடுப்பே பிள்ளைங்க அங்க இருக்காங்களா அப்டிங்க மாரி நா எடுத்து கொண்டு போய் குடுப் பே வந்துரு நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டிதா எத் எத்தன பொருள் போடுறோ அப்டினா இப்ப நாலு பொருள் அப்டினா எப்டியு ஒரு கிலோ வந்துரு அந்த மாதிரி
சேரிங்க சகோதரி இத பத்தி நம்ம அடுத்த அழைப்புல நம் பேஸ்லா சகோதரி நம்ம க்கான நேரம் முடிந்து விட்டது சகோதரி நன்றி சகோதரி
ஆ சேரிங்க